ஹலோ ம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க
அ சொல்லுங்க அஸ் எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்
ம் சாப்ட்ட நீங்க என்னா சாப்ட்டீங்க
இல்ல இனிமே தா சாப்புட்ணு
ம் ஆஃப்டர்னுன் என்னா சாப்ட்டீங்க மதியோ
மதியோ கொள்ளு சட்னி சாப்ட்ட
ம் ம்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
மதியோ எங்க வீட்ல சிக்கன் கிரேவி ம்
எப்டி செஞ்சீங்க ரெஸ்பி சொல்லுங்க
சிக்கன் கிரேவி வந்து எப்டின்னா இப்போ நம்ம எண்ண ஊத்தி பட்ட ஏல க்கா லவுங்கம் அது அது மூணயு போட்டணு போட்டுட்டு வெங்காய த்த போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்னு‌ அதுக்கப்புறோ தம்ம தக் தக்காளிய போடணு தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கனக்கு அப்புறோ மொளகாத்தூளு கரம் மசாலா மஞ்சத்தூள்
அ
உப்பு இதெல்லா போட்ணு எல்லாத்தையு போட்டுட்டு நல்லா கெளறிட்டு அதுக்கப்புறமா கறி அதுல போட்டணு
ஓகே
கறிய போட்டதுக்கு அப்புறோ என்ன பண்ணணு நல்லா கள அந்த கொஞ்சோண்டு தண்ணி உ அ கொஞ்சோ நல்லா தண்ணி அதுலயே தண்ணி வரு கொஞ்சோ அந்த தண்ணி வந்ததுக்கு அப்பறோ கொஞ்சோ தண்ணிய இன்னு கொஞ்சோ நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்தி கொஞ்ச நேரோ நல்லா கொதிக்க உடு அந்த கறி வேவ வைக்கணு வெந்ததுக்கு அப்புறோ நல்லா சு கொஞ்சோ சுண்டிடு நல்லா சுன்னதுகு அப்புறோ என்ன பண்ணனு மெளகு தூளு ஜீரகத்தூளு ரெண்டையும் போட்டுட்டு ஆ எறக்கிடு கொஞ்சோ நல்லா கொஞ்சோ கொதிக்க வச்சிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு எறக்கிட்டா நல்லா இருக்கு எங்க வீட்ல இப்டி உங்க வீட்ல எப்படி செய்வீங்க
எங்க வீட்ல நா செய்ய மாட்ட எ ஹஸ்பண்டுதா செய்வாங்க
அப்டிங்களா ஆஹா குடுத்து வச்சோவுங்க தா நீங்க
அப்பல்லா இல்லைங்க எதாவது ஒண்ணுதா சமைப்பாங்க
அ அ அ ஓ நான்வெஜ் அந்த மாரி மட்டு
ஓ ஓகே ம்
எதாவது இன்னி இன்னு மாரி ரெஸ்ப்பிஸ் மட்டு தா செய்வாங்க
ஆம்மா
ம் ம் அந்த மேர் நீங்க மத்ததுல்லா வெஜ் எல்லா நீங்ளே சமச்சிருவிங்க
அ வெஜ்ஜி மட்டன் இந்த மாரி நா சமச்சிருவ சிக்கனு அவிங்க சமப்பாங்க
ம் ம்
ம் ஓ நீங்க நீங்க குடுத் வச்சீங்கன்னு சொல்றீங்க அப்ப தச்செய்ங்கன் சொல்றீங்க அப்போ நம்ப நம்பளே எல்லா சமையல் பண்றோ அப்ப நம்ப ஹஸ்பணுந்தன புலுத் வச்சீங்க
ஹஸ்பண்ஸ் எல்லாமே எப்பயுமே குடுத்து வச்சங்கவதா எப்பயுமே லேடிஸ் குடுத்து வச்சவங்காளவே இருக்கவே மாட்டோ நம்ப பட் ஆனா இ துல ஒரு ஒரு ஒரு ஹெல்ப்பாவுது பண்ணலால்ல இப்ப எனக்கெல்லா என்னென்னா ஒரு ஜாமா வெலைக்கி குடுக்கலா ஒரு என்னாது ஒரு வீடு பெருக்கி குடுக்கலா இப்டின்றது கூடவும் செய் மாட்டாங்க அந்த மேரி சொல்றன் அந்த மேரிதா ஒரு ஹெ அந்த மேரி நீ சமையல்ல கூட நீ எந்த ஹெல்ப் வேணா இல்ல ஏதாவு ஒரு ஹெல்ப் பண்ணா கொஞ்சொ டைம் சேவ் ஆயி நம்ப போய் கொஞ்சொ சீக்கிர படுக்லா அப்படின் நெனைப்போ அதுமே எங்க வீட்டுல எல்லா எது
ப்ப என்னதா அவிங்கள என்னதா செஞ்சு குடுத் த்தாலு கொழந்தைங்க இருக்க வீட்ல சீக்கரொ தூங்கணுன்னாவே ம்ஹிம்
முடியாதுதா உங்குளுக்கு கை கொழந்தைங்க இருக்காங்ளா
இல்ல இல்ல பாப்பா நாலு வைசு ஆவுது
ம்
இருந்தாலு தூங்க மாட்டா அவ
ஆமாமா இவ அது ஒரு ஒரு ஆறு ஏழு வைசு ஆற வரிக்கு இன்னமுமே எம் பைய எட்டு வைஸ் ஆவுது இன்னமுமே அவ இன்னமு அவன் அந்த சேட்டை மட்டும் குறயவே இல்ல பெரியவனுக்கு சின்ன ஒண்ணுக்கு ஐயயோ முடியிலப்பா இப்ப இருக்க பசங்களா அதசொன்ன எங்கம்மாங்ல்லா என்ன என்னை இப்படில்லா வளக்கவே இல்ல நாங்கமானு வளந்த மேரி வளர்ந்துட்டோ இவுனுங்ல இப்புடி வளக்குரோ இன்னு இவனுங்க கொழந்தைங்கள எப்புடி இருப்போ எவ்வளோ சேட்ட பண்ணோ அப்படின்னு நாங்களே நெனச்சி சிரிச்சுனு கெடப்போ
ஒருவேளை அவிங்க அமைதியா இருப்பாங்களோ என்னமோ
அவனுங்களாம் அமைதியாஇருக்கமாட்டாய்ங்க இவுனுங்ளவி பத்து மடங்கு செய்வானுங்க இவனுக் நமக்குலா சத்த முத்த நைட்ல தூங்குவாங்க அவுங்க தூங்கயே மாட்டானுங்க பொலதனிக்கு கண்ணு முளிச்சு பெடிக்கவேதா இருப்பானுங்க அப்ப இந்து அந்த ஃபோன் ஜென்ரேஷ் ஷன் வேற அதிகமாயிடு எல்லா ப்ப கிட்ஸ்லந்து எல்லாத்தியுமே ஃபோனு வர ஆரமிச்சுரு
இப்பயு அப்படிதாருக்கு
அ இப்பயுமே கொழந்தைக வ ச்சருக்குங்க அப்பறல்லா இன்னமு எல்லாமே அதிகமாய்டு
இப்பயே ஒரு சில வீட்லிலா ஃபோன் ரொம்ப அதிகொ குடுத்து இப்பயே அப்பிதா பளக்கறாங்க
ஆமா ஆமா எ எ பசங்களுமே இப்போ இப்ப பெருசாயி கொஞ்சோ பாக்குறாங்க ஒரு சில வீட்லலா கொழந்தைங்கள்லயே குடுத்து இப்ப தனியா இருக்கறாங்க அப்டினா அவுங்ககிட்ட தனியா ஃபோன குடுத்துட்டு அந்த மாரி பேச கொஞ்சோ நேரோ பாக்கடு நம்ம வேல பாத்துட்டு வந்தர்லா அப்டின் சொல்ட்டு அப்டியே வேல பாத்தட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கு ம் எனக் தெரிஞ்சோங்க வீட்லலா அப்டிதா பண்ணுவாங்க தனி குடுத்தணு அந்த மாரிலா இருக்கறாங்கள அப்ப என்ன பண்ணுவாங்க ஃபோன கைல குடுத்துட்டு ஆ ஒன்னு பண்ண முடியாது அத்தா நறைய ஒரு சிலதுலா யூஸ் ஃபுல்லா இருக்குது ஃபோனு ஒரு சிலது ஆபத்தாவு இருக்குது என்ன பண்றதுன்னே தெரில ஃபோன் வந்து நல்லதுமே இருக்கால கெட்
கெட்டதுலயு ஆமா கெட்டதுமே இருக்கு இங்க ஒரு ஆள் நா அமைதியா இரு அமைதியா இருன் சொல் றோ எ பேச்சே கேக்க மாட்டேங்கிறாங்க மிஸ்ஸு பேக்ரவுண்ட்ல சவுண்டே இல்லாம் பேஸ் சொன்னாங்க இப்டிலா பண்ணா என்னதாங்க பண்
அது அது இது ஒன்னு எனக்கு எனக்கே கேக்கல அது பேசுறது
ஓ இப்ப கேக்லைங்ளா இப்ப பேசுனது ஓ சேரி சேரி
ம் ம் நீங்க பேசுறதுதா எனக்கு கேக்குது ம் அப்புறமா என்ன பண்ணால் இங்க எனக்குமே பேசனா தோண தோண பக்கத்துல வந்து பேசுவானுங்க அப்டின்றக்காக நானு வெளிலதா வந்து பேசற
ஓ அங்க மழைங்ளா
மழ இங்யு பெய்து உங்க ஊர்ல மழைங்ளா
ஆ இப்பதா லைட்டா தூறுது
தூறுதா எங்க ஊர்ல நேத்து நைட்டும் சம மழ
ஓ நீங்க என்ன டிஸ்டிக் ஊரு சொல்லகூடாதுல்ல நா டிஸ்ட்ரிக் தான‌கேக்குற
டிஸ்ட்டிக்னாலுமே அது வந்துருல
நீங்க எந்த ஊருன் தெரியும் தெரியாதுல்ல எனக்கு இப்ப மழ பெய்துனா எந்த டிஸ்ட்டிக்ன் தெரிஞ்சுக்லால சேரி ஓகேங்
ம் அதுல ஆ ஆமா எனா இதுல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஸ்‌‌‌ஷன் வெச்சிருக்கா அதனால
ஓகே ஓகே இல்ல இல்ல பரவால்ல இல்ல மழ பெய்துன் சொன்னீங்ளா அதனாலதா எந்த டிஸ்டிக்ன் தெரிஞ்சிக்லான் கேட்ட
டிஸ்ட்டிக்னாமே அது மெயின்னான எடமே அதுதா எங்குள்து அதனால சொல்ல முடில அதனால அது மாரி அந்த பேரு சொல்ல கூடாதா அதனால ம் அப்பறோ எப்டி போகுது உங்க லைஃப்லா
ஆ புரில
லைஃப்லா எப்டி போகுது
ஆ நல்லா போகுது உங்குளுக்கு எப்டி போகுது
கொடுமையா போகுது
அது பாட்